ஹலோ கேக்குதுங்லா தோழி ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதுங்ளா தோழி கேக்குதுங்ளா
கேக்குது நல்லா கேக்குது நா பேசறது உங்களுக்கு கேக்
ஆமாம் தோழி இப்பதா கேக்குது எப்டி
ஆ நல்லா இருக்கன் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
க்கன் தோழி என்ன சாப்ட்டீங்க ம் சாப்பிட்டீங்ளா
பிரேக்ஃபாஸ்ட் மஸ்டந்த தோழி நீங்க சாப்ட்டீங்ளா நீங்கென்னா பண்ணீங்க
ம் நாங்க ரசோ மீன் கொழம்பு சாதோ முட்ட ஆம்லேட்
கே அந்த மீன் திக்கான மீன் கொழம்பு நீங்க தான மீன் கொழம்பு ஒரு வாட் டி எனக்கு ரெசிபி சொன்னீங்க நியாபகோ இருக்கா
அப்டிங்ளா தோழி நியாவகோ இல்ல தோழி
இல்ல புதுசா பேசுறீங் லா என்கிட்டன் தெர்ல இல்லைங்ளா தெர்ல ஓகே ஓகே ஓகே தோழி லன்ச்சு வந்து என்னா செய்தெ காரக்கொழம்பு செய்லாமா சாம்பார் செய்லாமான் யோசிச்சுட்டிருக்கன் தோழி
அப்டிங்களா சரிங்க தோழி எனக்கு ஒரு சந்தேகம் இப்ப நம்மளுடைய இப்ப நம் ஹியூமன் நம்ம ஒரு லேடிஸ் லேடிஸோ ஜென்ஸோ அதிகமா முடி ஏர்ஃபால் ஆவுதுல்ல அதுக்கு ஏதாச்சு உங்களுக்கு சொல்லிஸ் தணு இல்ல ஏதாச்சு எதனால அதுமாரி ஆகுதுன்னு ஏதாச்சு உங்களுக்கு தெரியுமா
ம் ஐடியா வந்து அவங்க பாடி ஹீட் பாடியா
ஹீட் பா
ஆஹ் ஹீட் பாடி பொதுவா ஆஹ் பாடி வந்து ஹிட் நல்லா இருக்கு கால்சி சியம் கம்மியா இருக்கு அப்புறம் வந்து ஹேர் ஓட ரூத் டு ரூட் வந்து ரொம்ப பலவீனமா இருக் இரு சரிங்களா இவ்ளோ பிரச்சனை இருக் நல்லது ஹேர் ஃபால் ஆகுங்க
உம் அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு தெரியுமா அது எதனால ஸ்டாப் பண்ணலான்ட்டு
இப்பதா இப்ப ரெ கெமிக்கல் ஓட டு இப்ப நெறைய ஆட் கொடுத்திருக்காங்கள சீரமு அது இதுன்னு
அது அதோட தோழி நா சொல்றது த நீங்க ட்ரை பண்ணி பாருங்க யாராச்சு இருந்தாலு அவங்களுக்கு சொல்லுங்க நா சொல்றது நம்ம ஆஹ் தேங்கா தேங்கா எண்ண இருக் கு பாத்தீங்களா அந்த தேங்கா தேங்கா எண் ணய எடுத்துட்டு ஒரு லிட்ரோ அரை லிட்ரோ நம்ம எப்டி ஒரு ஒன் மந்த்த் யூஸ் பண்றோமோ இல்ல வந்து எப்டி யூஸ் பண்றோமோ நம்ம நாலு பேர் இருக்கிறோ அப்டின்னா ஒரு ஒன் மன்த்க்கு ஒரு லிட்ரு போதுமானது அது அது வெளிய எடுத்து இது ஒரு இரும்பு பாத்தித்ரதில இரும்பு வானொலி சொல்லுவாங்க பாத்தீங்ளா அதுல எடுத்து எண்ணய ஊத்திட்டு நல்லா ஹீட் பண்றதுக்கு முன்னாடி இந்த சின்ன வெங்காயோ அப்பறம் வந்து ஆ செம்பருத்தி எல பூவு அதுக்கப்பற வெந் அ வெந்தய ஊற வெச்சு வெந்தயம் அரச்சு கூட போடலா அதுல ஆ ஆனியனு அதுவு அரச்சு அதுக்கப்பற அதுல போட்டு அது இல்லாம கருஞ் சீரகம்னு சொல்லுவாங்க பா திங்களா கருஞ் சீரகம் அதெல்லா அப்டியேவே போடலா ஒண்ணு ஆவது அந்த எண்ணெ ஹீட் பண்றதுக்கு முன்னாடி ஆ அதுக்கப்பறம் வந்து செம்பருத்தி எல சொன்ன கருஞ் சீரக சொன்ன வெந்தயம் அப்பறம் ச வந்து கற்றாழனு சொல்ற பாத் திங்ளா கற்றாழை அது உள்ள இருக்குற ஜெல்லு அது எடுத்து போடலா ம் அது போடலா ஏற்பால் ஆவற்துக்கு அதெல்லா ஹீட் பாடிக்கி ஹீட்டும் கம்மியாவு நம்ம முடியு அவ்ளவா உதிராது
ஓ இது காச்சி வெச்சிக்கிட்டா இந்த ஆயில யூஸ் பண்ணுன்றீங்க
ஆ அது இன்னா பண்ணு நல்லா காச்சி ஒரு ரெண் நாளைக்கு அப்டியே வடி அப்டியே அதுல வந்து கரு கருவேப்பில அப்பறோ வந்து முழுநெல்லிக்கானு சொல்வோம் பாத் திங்ளா அந்த நெல்லிக்கா அதெல்லா கூட அரச்சி அப்டியே இது பண்லா மிக்ஸ் பண்லா அரச்சி அதுல ஊத்தி நல்லா எண்ண பிரியிற வரையு அத நல்லா கிண்டிட்டே இருந்து நல்லா எண்ண பிரிஞ்சு அது தனியா வரம்மோது அது நல்லா ஒரு ரெண்டு நாள் மூன்னு நாள் அப்டியே ஊற வெக்கணு அந்த எண்ணெய அப்டியே ஊற வெச்சி அதுக்கப்ற அது மேலாட்டம் வந்துரும் அந்த அடிலா அந்த திப்பிலா அடில நின்னுடு எண்ண மட்டும் மேலா ட்டம் வந்துரும் அதுக்கப்றமா நம்ப ஒரு கண்டெனர்ல எடுத்து ஃப்ல்டர் பண்ணி வச்சுகுனு அதுக்கப்பறம் யூஸ் பண்ணா அதிகமா ஏர்பால்ஸ் ஆவாது அதிகமா கெமிக்கல்ல சேக்கற எண்ணெயு நம்ம சேக்க வேண்டிது கெடையாது நம்ப ஹீட்டுக்கு ஹீட்டும் கம்மியாவு நம்ப ஹியூமன் பாட் நம்புல்க்கு இப்ப வளர்ற கொழந்தைகளுக்கு அத செஞ்சு குட்தா நல்லது சிரம கொஞ்ச சிரம தா இருந்தாலு அது செஞ்சு வெஸ்ட்டா ஒ ஒரு நாளை செஞ்சு வச்சுன்னா ஒரு ஒன் மந்த் யூஸ் பண்லா கருக் நல்லா ஆமா நல்லா முடியும் வந்து நல்லா கருக்கருன்னு வரும் அடர்த்தியா வரும் இப்பதுல இருந்து பொம்பள பசங்களுக்கு செரி ஆம்பள பசங்களுக்கும் சரி ஏன்னா இப்ப வர ஜென்ரேஷன் வந்து எல்லாமே கெமிக்கல்ல மாறின்னு வருது அதனால இது மாரி யூஸ் பண்ணுனா நம்புளுக்கு நல்லது ஒடம்புக்கு ஒடம்பு ஒரு வாரத்துல நம்ப எண்ண தேய்காத பசங்களா இந்தா கூட வார்த்துல ஒரு நாள் வச்சு எண்ண அப்டியே தேச்சி நல்லா தேச்சி ஊற வெச்சி ஒரு நாள் ஃபுல்லா இருந்துட்டு ஈவினிங் கூட ஏர் வாஷ் பண்ணிக்கலா இப்ப காலேஜ் போற பசங்க எல்லா அப்டிதானே போறாங்க இந்த மாரி கூட ஏர் வாஷ் பண்ணிருக்கலா அது ரொம்ப நல்லதா இருக்கு வேற உம் செரிங்க தோழி வேற ஏதாச்சு உங்களுக்கு வெஜ்ல்ல நான்வெஜ்ல்ல என்ன பிடிக்கு
எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கு தோழி நான் வெஜ்ஜு வந்து வெஜ்ஜு ஸ்டேபிள்ஸ் எல்லாமே சாப்புடுவே அது ஒன்னு பிரச்சன இல்ல சிக்கன் பிரியாணின்னா ரொம்ப விரும்போ மட்டன் பிரியாணியோட சிக்கன் பிரியாணி ரொம்ப நா வெச்சு சாப்டு ஓர் அளவுக்கு நா லைக் பண்ணுவே தோழி உம் ம் ஆ நீங்க என்னே
ஆ நா எல்லாமே சாப்புடுவே சிக்கனு மீனு மட்டு சாப்பட மாட்டே மீதி எல்லாமே சாப்புடுவே மீன் சின்ன வயசுல இருந்தே ஆமா கருவாடு சாப்புடுவே ஆனா மீன் சாப்பட மாட்டே னால அதே அதுவாயிரு
ஓ செரிங் செரிங்
மத்தபடி மீதி எல்லாமே உம் இருக்காங்க
பசங்க தோழி உங்களுக்கு ஆ வே ஒர்க் பண்றீங்களா உங்க ஓய்ஃப்ங்களா ஆ
ம் அதா எனக்கு தெரிஞ்சது இது அதுக்கப்பறோ முடி கொட் ட்டறதுக்கு முழு காரண என்னன்னா நம்மளுடைய மன மன அழுத்தம்தா முதல் காரணமே ஹீட்டு வந்து அதுக்கப்ரோ தா நம்மளோட மன அழுத்தம்தா அது ஃபர்ஸ்ட் ச்ச காரணம் நம்ம மனசு ஆஃப் ஃப்ரீயா இருந்துச்சு அப்படின்னா ந அது ஒன்னு ஆவாது ஏர் ஃபால்ஸ் ஆ நம்மளுடைய மன அழுத்தம்தா அதிகமா காரணம் அதிகமா மன அழுத்தம் வர காரணம் நம்ம ஒர்க் ப்ரக்ஷர் தா இருக்
அப்படிங்களா தோழி சரிங் தோழி உம் ம்
ஃப்ரீயா வச்சுனாவே நம்மளுக்கு எந்த இதுவுமே டிசிஸமே வராது
உம்
உம் எல்லாமே சரியாயிடு எல்லாமே பண்ணிக்கலா பாத்து க்கலா அப்படின்னு சொல்லி தட்டிவுட்டு போயிட்டே இருந்தா எந்த இதுவுமே நம்மளுக்கு வராது உ அதிகமா ஜென்ஸ் களுக்கு கொட்டதுன்னா வந்து ஹெல்மெட் போடுறாங்க
அத நால போட்டதுங்க
கர்ச்சிப் கட்டுவாங்க அதோட இதுவும் என்ன பண்ணு அ அந்த வேர்வ தண்ணிலா அத அப்படியே வந்து ஒன் அவர் இரண்டு அவர் டிரவல் பண்றாங்க அப்படினா போட்டு தானே இருக்கணு ஹெல்மட்டே அதனால கூட லாம் வாய்ப்பதி காமெடி இல்லன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு எப்படி இருக்கோ அது பாரம்பரியமா வரு ஆமா அவங்க ஜீன் மூலியமா அது வர வாய்ப்பு இருக்கு
சரிங்க சரி என்ன தெரியணு நீங்க சோன பாத்துறீங்க தோழி
எதாது டிஷ் சொல்லுங்க எதனா புதுசா உங்களுக்கு எதாச்சி தெரியுமா
டிஷ்ஷு டிஷ்ஷு எல்லா இல்ல தோழி நீங்க சொல்ற போல ஆயிலுக்கு ஓகே ஏத்துக்கலா ஆனா பட் இருந்தாலு நா வந்து இது போல செஞ்சிருக்கே நா ஒரு பியூட்டீஷ்யன்தா இல்லன் சொல்ல தோழி சரிங்ளா ஆ இப்ப அந்த ஆயில் செஞ்சிருக் க செஞ்செல்லா வந் து எனக்கு ஹேர்ஃபால் இருக்கு எனக்குன்றதுல பொதுவா வந்து எங்கிட்ட கேக்குற கிளைண்ட்க்கு வந்து நா இப்டி இருக்குதுகா அப்டின்றா போல பேசுவாங்க ஓகேங்கலா இந்த ஆயில் வந்து நா ரெடி பண்ணி உங்களுக்கு சேல்ஸ் பண்றது நீங்க ரெடி பண்றது நீங்களே வச்சிகோங்க அப்டின்ட்டுஸ் குடுக்கலா ஒன் ப்ரச்னல்லைங்க ஆனா அதுங்க பக்குவமா செய்வாங் அப்படின்றதுதா அப்பறொ ஹேர்ஃபால் ஆயிருச்சுக்கா நீங்க சொல்லி எனக்கு ஹார்
இப்போ நம்ப வந்து இப்ப நீ இப்ப நா சொல்றேன்னா இப்ப நா ஸ் செஞ்சு பாத்துதா உங்களுக்கு சொல்லுவே புரியுதுங்ளா இப்ப எனக்கு இது செட் ஆய்ட் எல்லோருக்கூ போ செட் ஆவுமான்றத் அது ஒரு அவங்களுடைய அவங்களுடைய ம் ஒ வ பாடி கண்டிஷன பொறுத்து இருக்கு இப்ப நால்லா வந்து சின்ன வயசுல இருந்து அந்த தே எண்ண தேக்கிறதுனால எனக்கு ஒத்துக்கு ஒரு சில பேருக்கு என்ன பண்ணு அந்த செக்குல ஆட்ற எண்ணே செட் ஆவாது பாட்டில் எண்ணெதா செட் ஆவூ கோல்டு அதுதா பாய் வாரத்துல ஒரு நாள் வச்சு தல கசக்க து ஒன்னாவாது இப்போ காலேஜ் பசங்களே தெனியுமே தே எண்ண தேச்சட்டு போறாங்க இல்லல்ல வாரத்துல ஒரு நாள் அவுங் ஒ ஒடம் ஹீட் எவ்வளோ இருக்கு
ஆ
அப்டி இல்ல ம எனக்கு அந்த மாரி எண்ணெயில போட தேவலன்னு சொன்னா கூட நம்ப சு சும்மாவே தேய்ச்சு அன்னிக்கி ஒரு நாள் வாஷ் பண்ணிக்லாமே ஆ ஒடம்பு ஹீட் மட்டூ போவுமே
தோழி
ஒடம்பு ஹீட்டுக் கொறையும்யாது தனாலயே
போய்ரும் கண்டிப்பா கண்டிப்பா நா சொல்றே தோழி எல்லா வேலய உங்க நீங்க சொன்ன ட்ரிக்ஸ வந்து நா என்னோட கிளைண்டுக்கு யூஸ் பண்றேங் தோழி உம் உ தோழி வேற என்ன தோழி என்ன ச ப மதிய காலையில டிஃபன் பண்ணிட்டே தோழி செரி நீ ஆஃப்லா போட்ட நீங்க வர அப்படின்னு சொன்னிங் ஒடனே நீங்க வந்துட்டீங்க சரி உங்க கிட்ட பேசிட்லா அப்டின்றா போலே இங்கர்ந்து செரி பசங்க என்ன பண்றாங்க தோழி நா படிக்கிறாங்க ஆ காலேஜ் புடியலிப்
இல்ல இல்ல ஸ்கூல்தா ஸ்கூல்தா ஸ்கூல்தா படிக்கிறா ம்
கே ஓகே பாப்பாவா ரெண்டு தம்பிங்ளா ரெண்டு பேருமே
ம் ஆமா அவங்களுக்கு இப்பத்துல இருந்தே அந்த எண்ணெயதா தேச்சாவணுன் சொல்லி ஒரு கண்டிஷன் அதனால ம் ஏனா அவுங்க பின்னாடி வரும்போது எப்டி பணோ அவங்க ஸ்டைலா மாறணுன்ட்டு எண்ண தேய்க்காம போவாங்க அது எப்டி எப்டி வேணா மாறலா சேரி இப்பியாச்சு அவங்க வள ளர்ற வரையு தேய்ச்சுதா ஆவனுனு சொல்ட்டு தேய்ச்சு வுட்டுட்டுருக்கே
சூப்ப சூப்பர் சூப்பர் நல்ல விஷயந்தா தோழி அப்பறோ சொல்லுங்க தோழி நீங்க க நீங்க என்ன நல் லா சமைப்பீங்க
நா எல்லா டிஸ்ஸு சமைப்பே தோழி சிக்கன், மட்டன் அ அப்றோ நான்வெ ஜி, வெஜ்ஜி எறால், மீனு நண்டு
ம் ம் ம் சூப்பர் சூப்பர் சூப்பர் அ எல்லா மே இது எல்லாமே வீட்ல சாப்பட்றதுனால செய்ய கத் துக்கிட்டீங்க இல்லீயா ஆமா ம்
ல நம்ம சாப்பாடு வடிக்க தெரியு ஒரு எயித் நையன்த் படிக்கும்போது சாப்பாடு வடிக்க தெரியு கொழம்பு சும்மா அம்மா செஞ்சு குத்தாங்கன்னா அத எடுத்து வை க்க தெரியு அந்த ஹெல்பிங் மைன் ஹெல்பிங் மட்டுந்த்தா பண்ணுவே
ஆ ஆ
றோ கல்யாண ஆனதுக்கு அப்றோ செஞ்சுதான ஆவ
ஆவனு நம்ப வேற வழி இல்ல, அது நம்ம வாழ்ந்த வாழ்க்க அப்டிதா நம்ம அம்மாங்களு அப்படித்தான கஷ்டப்பட்டாங்க அதுக்கு பிறகு நம்பளு கஷ்டப்பட்றோ ஆ
நல்லா வரும் ஒரு நாள் நல்லாவரா ஆனா நா என்னான் நா முழுக்க முழுக்க கத்துக்குனது எங்க மாமியார் கிட்ட தா நாம் சாப்பாடு வடிக்க தெரியு கொழம்பு தெரியு ஆனா இந்த அளவுக்கெல்லா எறா தொக்கு நண்டு தொக்கு அப்புறோ இது இப்டி செய்ணு அது அப்டி செய் னுன்னு எங்க மாமியார் செய்ம்போது நா
பாத்துதா கத்துக்குனீங்க ஓ ஓகே ஓகே ஓகே தோழி சூப்பர் சூப்பர்
மத்தது எல்லாமே எங்க மாமியாரப் பாத்துதாங்க தெரியு எங்க மாமியார் பாத்துதா கத் கத்துக்கலா எல்லாமே செரிங்க தோழி நம்மளுக்கு குடுத்த நேரம் முடிஞ்சிடுச்சி போல நன்றி மீண்டும் தொடரலாம் தோழி உம் ரொம்ப மகிழ்ச்சிங்க தோழி